ஹலோ
ம்
ஆ வணக்கம் தோழி
சொல்லுங்க எதாவது ஒரு டாபிக் வச்சு பேசுங்க ஏதாச்சு ஏதாவது ஒரு டாபிக் வச்சு பேசுங்க
ஆ சரிங்க தோழி நாங்க வந்து எப்பயுமே வந்து இந்த இது வந்து சுற்றுலா இத பத்தி பேசுனோ அதுக்கப் புறோ காலேஜில வந்து அம் காலேஜுல இப்ப நடக்கற இதுல்லா வந்து பாத்தோன்னா இப்ப ம் எங்களோட காலேஜ பத்தி நாங்க பேசுறோ தோழி ஏன்னா அதுல வந்து நெ
எதாவது எதாவது எதாவது ஒரு சமையல் பத்தி சொல்லுங்களே சிக்கன் பிரியாணி நீங்க நல்லா பண்ணுவீங்களா
தோழி சமையல் தெரியாது தோழி சமையல தவிர எந்த கேள்வினாலு கேளுங்க வேணுன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க தோழி ஏன்னா சமையல் பத்தி
நால்லா நால்லா நல்லா சாப்படதா செய்வே சமைக் கல்லா மாட்டே
ஆ தோழி நா நா வந்து ஓரளவு சமைப்பே ஆனா அந்த அளவுக்கு நா அசைவ உணவுலா சமைக்க தெரியாது தோழி வெஜ்ஜுனாலு ஓரளவுதா சமைப்ப நானு சமைப்பே தோழி ஒரே கொழம்புதான வப்போ நா என்ன குழம்பு மாத்தி மாத்தியா பண்ண முடியும் தோழி அசைவ உணவு தான் சமைப்போம் ஆ ம் ஆ இது மட்டன் செய்வேன் இல்லன்னா சிக்கன் எடுத்துவேன் ஏதாவது ஒரு குழம்பு வைப்போம் வேற என்ன தோழி பண்ண போறோம் இந்த பிஃஷ் இந்த மூண தவிர தோழி அதான் சமைக்கிறதுல்லாம் நம்மளுக்கு தெரியாது தோழி ம் அந்த அளவுக்கெல்லாம் தெரியாது ஏன்னா நாங்க வீட்ல அம்மா வீட்ல இருந்தும் நாங்கக்கா த்துக்கிட்டு வர்ல நாங்க தான் இங் வந்து கத்துக்கிட்டோம் அதனால அந்த அளவுக்கு வழக்கம் இல்ல வித்தியாசமா சமையல் எத்து
வீடியோ பார்த்தாலே நறைய கத்துக்கலாமே நாலாம் வீடியோ பாரத்து பார்த்து தான் ம் எம்
ஆ அது கரெக்ட்டு தான் தோழி இப்ப வந்து வீடியோ பார்த்து வீட்டுல செய் சாப்டறதுக்கு ஆள் இருக்கனும்ல தோழி செரி எங்க வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார் எ கணவர் வந்து இந்த மாதிரி வெரைட்டியா செஞ்ச சாப்ட மாட்டார் ஏதாவது வித்தியாசமா வேணுமா வா கடைக்கு போய் நா வாங்கி ரெடியா கடையில இருந்து நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருவாங்க
இல்ல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உங்கிட்ட இருந்து ட்ரை பண்ணி அவு ங்க இது உடம்ப கெடுத்துக்க விரும்பலன்னு சொல்லிட்டாங்க
அப்ப அப்படி கெடையாது தோழி ஏதோ புதுசா செய்யணும் சொல்லிட்டு வாயில வைக்க முடியது மாதிரி பண்ணிட்டேன்னா அவுங்க தான் கஷ்டப்படனும் எதுக்கு அந்த கஷ்டத்துக்கு வேண்டா அதுக் கடையில வாங் கி ஆ அதுக் கடையில வாங்கி சாப் கு நிம்மதியா உனக்கு ஏதாவது வேணுமா புதுசா மட்டும் ட்ரை பண்ணவே பண்ணக் கூடாது ரெகுலரா இதுல இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்னு சொல்லிருவாங்க அது கன்ஃபார்மா சொல்லுங்கொ புதுசா ஏதாவது ட்ரை பண்றோன்னா இது பிடிக்காது அது பிடிக்காது ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு தோழி அதனால எங்க வி என் கணவ ர் வந்து அவருக்கு வந்து இதெல்லா பிடி க்காது என்ன அதாவது இ வீட்ல வந்து ஒரு மெ மெனு இருக்கு மெனு லிஸ்ட்டு
இல்ல என்ன ஸ்பெஷலா பண்ணணுனாலு கடைக்கி போய் சாப்ட்ருவீங்க ம் ம்
க இல்ல கடைல ஆட்ரு பண்ணி வாங்கிட்டு வந்துருவாங்க இல்ல கடைல இருந்து வாங்கிட்டு வந்து குடுத்து ருவாங்க நாங்க பொதுவா நாங்க அந்த மாரி இதெல்லா அ வித்தியாசமால்லா சாப்ட மாட்டோ தோழி எங்க வீட்ல அவங்களு அந்த மாரி எதாவது டிஃபரெண்டா சாப்பட்ணு இது மாரி அந்த மாரி ஆச ப்படறவங்க கெடையாது இது நாங்களு அந்த மாரி ஆசப்பட மாட்டோ ஜென்ரலா எதாவது என்னைக்கா ஒரு நாளை க்கி கடைல சாப்பட்ணுனு ஆசப்பட்டா வாங்கிக்குவோ அவ்ளதா மத்தபடில்லா வித்தியாசமா சாப்பட்ணு வெரைட் டியா சாப்பட்ணு அந்த மாரி ஃபுட்டு பிரியர்தா அந்த மாரி சாப்புடுவாங்க நம்மளுக்கு வயிறு பசிச்சதுனா ஒரு டீ சமோசா இருந்தாலே போது அதுதா தோழி நாங்க சா செய்வோ அதுதா சாப்புடுவோ மிஞ்சிப் போனோ அ ரொம்ப பிடிச்சதுன்றது உங்களுக்கு என்ன ஃபுட்டு் ரொம்ப பிடிக்கு
தோழி உங்களுக்கு என்ன இது உணவு ரொம்ப பிடிக்கு
பூரி ரொம்ப விருப்பமா சாப்டுவே சிஸ்டர் சாப்டுவீங்க
இல்ல எனக்கு வந்து தக்காளி சாதந்தா ரொம்ப பிடிக்கு தோழி அது எங்க அம்மா பண்ற அதா ரொம்ப பிடிக்கு தோலி ஆ தக்காளி தொக்கா இருந்தா கூட எனக்கு பிடிக்கு தோழி ஆனா அது மட்டு நா பண்ண ணவே மாட்டே நா பண் றது நல்லா இருக் போனா எங்க வீட்டுக்காருக்கு சாப்பிடவே மாட்டாங்க ஏனாங்க வீட் ட்ல என்னோட சிஸ்டரு நானு சேர்ந்து செய்வோ அவளுக்கு வந்து ச சமைக்கிறதுனா சப் சப்பாத்தி நல்லா செய்வா அவ சப்பாத்தி பண்ணுவா நா தக்காளி தொக்கு பண்ணுவே இல்லனா நாங்க செய்வோ தோழி ரெண்டு பேரு சேர்ந்துதா பண்ணுவோ ரெண்டு பேரு சாப்ப அப்பா அம்மாக்குல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வேறஃபுட் ரெடி பண்ணிக்குவாங்க அப்டித்தா தொழி நடக்குது என்ன பண்றது தனித்தனியாதா வீட்டுல மேச்சு இப்ப வரைக்கு இப்ப தங்கச்சி க்கு மேரஜ் ஆயிடுச்சா வ தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா அவங்களுக்கு அதுக்கு நேரமே கடையாது ஏன்னா வேலைக்கு போறாங்க வீட்டுக்கு வந்துட்டு சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பே விதமாதா பண்ணிக்கிட்டு இருக்காங்க தோழி
உ உ ஏதோ போது வாழ்
இப்ப இந்த படோ ஆமா தோழி ஆ
ஆ நா ஏற்கபடிச்சோ ஏற்காக உ படிச்சதுக்கு கு சம்பந்தமே இல்ல படிச்
இல்ல தோழி நம்ம பண்ணலா நம்ம ஒரு நம்ம ஒரு வேலைய பண்றப்ப அது பிசினஸ் மைண்டா பண்ணணம்னா நம்ம பிசினஸ் ல எறங்கி பண்ணலா ஆனா அது அதர்க்கு ஒரு முதலீடு வேணு முதலீடு பண்றதுக்கு வருமானோ இல்ல ல இல்ல பேக்ரவுண்ட்ல இருக்கு அந்த மாரி அப்டின்னா நம்ம முதலீடு போட்டு இது பண்ணலா லாபமு நட்டமு எல்லாமே வரதா செய்யு எல்லாத்தையு ஏத்துக்குற அளவுக்கு நமக்கு மன தைரியமு வேணு பக்குவமு வேணு எல்லாமே இருக்கு அதுக்கு பயந்துகுட்டுதா நம்ம எதுமே முதலீடு ஆ நம்ம எதுவுமே பண்ண மாட்டேங்குறோ ஒரு ஒன்னு வேண்டா ஆ ஒரு பலசரக்கு கட ஒரு சின்ன கட வக்கணுனா கூட நம்மளுக்கு வந்து ஆ ஒரு முதலீடு வேணு ஒரு சின்ன முதலீடி இருந்தா போது
உண்மதா ஒரு பெட்டி கட வக்கனுனா கூட ஒரு பெட்டி கட வக்க அ கூட ஒரு ரெண்டு லட்ச ரூபா வேணு
ஆ அதுக்கு எடம் பாக்கணு அது மெயின்ல்ல இருக்கணும் அதுக்கு மெய்ன்ல இருக்கு அதுக்கு திங்ஸ் வாங்கணு எவ்ளோ வேலைகள் இருக்கு தோழி இது எல்லா கால்லே இருக்கணு அதே மாரி நம்ம வாங்குற நம்மளுக்கு அதுல வச்சு லாப வச்சு சேல்ஸ் பண்றோ அது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சின்ன பொருளுக்காக கடய காலேலிருந்து ஓபன் பண்ணி வெச்சுகிட்டு இருக்கணு எல்லாமே இருக்கு பிசினஸ்ன்றது லாபமும் வரு ஒரு ஒரு வ ஒரு ரெண்டு நாள் நல்லா ஒரு நாள் நல்லா வியாபாரம் ஆ ஒரு நாள் வியாபார டல்லுன்னுதா போகு அத எல்லாமே அனுசரிச்சு போகணு
உண்மதா உண்மதா இப்பல்லா இப்பல்லா பெட்டிக்கட வெக்குறதுக்கு வந்து என்னன்ன நா இப்ப அவுங்களே பொருளெல்லா கொண்டு வந்து வச்சுருறாங்க
ஆமா தோழி நாங்களே இது வந்து நாங்களே இப்பல்லா முன்னெல்லா வந்து போய் எல்லாத்தையு தூக்கிட்டு வருவோ தோழி இப்பல்லா அப் கெடயாது சொன்னோனா வீட்டு வீட்டுக்கே டெலிவரி அதாவது ஆ இப்ப வந்து நெறய செயலி வந்துருச்சு அதாவது மொபைல்லா மொபைல்ல வந்து அதாவது தொலைபேசில அ செயலிகள் அதிகமா இருக்குறனால அதுலயே வேணு சொல்லிட்டு ஆர்டர் குடுத்துறாங்க என்னென்ன பொருள் வேணு சொல்ட்டு அது ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருது அதனா
நீங்க நீங்க இதுல எதுல ஆடரு போடுவீங்க
ந மோ ஸ்லி ஆடரு பண்ண மாட்டா தோழி பத் திருசிற வந்து இசப்தோ இசப்தோன்னு ஒரு செயல் இருக்கு அ பிக் பாஸ்கெட் இதல்லா வந்து இதல்லா வந்து ஒரு பத் பத்து நிமிஷத்துல வந்துரு பத்து நிமிஷத்
எங்க ஊர் சைடெல்லா அது வந்து எங்க ஊர் சைடு எல்லா அதெல்லா கட் கெடையாதுங் சிஸ்டர் எங்க ஊர் சைடு வந்து மீஷோ அமேசான் பிளிப்காடு இந்த மாரி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த மாரி வச்சு வர்றப் போ க்குல வருமே தவிர இந்த நமக்கு இப்போ தேவயான திங்ஸ் இம்முவா நம்ம சாப்பற மாரி சாப்பாடு அந்த மாரி இ சீக்கிரமா அழுகி போற பொருள் எதுமே வராது அந்த மாரி பொருள்லா எங்களுக்கு கெடையாது கொஞ்ச தள்ளி போ பொனா அ டோமினோஸ் அந்த மாரி பப் பீஸா அந்த மாரில்லா இப்ப வந்துருக்கு
ஓ ஆனா அது இல்லாம அதா எங்க ஊர்ல அந்தா அவைலபிள் இருக்கு ஆனா அதுக்கா அதாது நம்ம இந்த செயலி மூலமா ஆடரு பண்றனால அது அவுங்களுக் தா லாப ஆனா ஒரு பொருளுக்கு நீங்க மொத்தமா ஆடுர் பண்ணீங்களா நம்மளுக்கு லாபம் அதுல இது போடுறாங்க அப் பர் போடுறாங்க அந்த டையதுல நீங்க இது பண்ணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நமக்கு தேவையான தீவ்ஸ் வாங்குனிங்களா நம்மளுக்கு லாபம் தான் ஆனா ஒரு பொருளுக்காக மட்டும் ஆடர் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு தான் நட்டம் ஏன்னா அவர் வந்து ஒரு பொருளுக்கு சார்ஜஸ் அம்பது ரூவா போடுறாங்க அந்ததுக்கு நம்ம ஆமா ஆமா டெலிவரி சார்ஜஸ் போடுவாங்க அந்த டெலிவரி சார்ஜஸ்க்கு பேசாம நம்மளே போய் வாங்கிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இது மொத்தமா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வாங்கனா ஒரு பிப்டி ருபீஸ் இது சார்ஜஸ் போட்டாங்கானா நம்மளுக்கு ஓகே தான் பத்து பொருளுக்குன்றப்போ ஒரு பொருளுக்கு அஞ்சு ரூபா தானே போடுறாங்க அப்டின்றப்ப மொத்தமா நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷத்துல வந்துரும்ல நம்ம எங்கயும் போய் அலைய வேண்டாம் எல்லா பொருளும் வந் ரொம்ப ஆ இந்த மாரி எமர்ஜென்சிக்கு வேணுமா ஆ அ பாது என்னென்ன பொருட்கள் பால்ல இருந்து எல்லாம் உடனே வரும்
எல்லாமே வந்துரும் இந்த கொரோனா டயத்துல எல்லா நா எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா கொரோனா டத்துல எல்லா நா சென்னையில இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா வாசல்ல இருந்து கொரோனா ஒருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆயடுச்சுன்னா அவங்க தடை செய்யபட்ட பகுதினு அவுங்க வீடு முத்தத்தை சுத்தி ஒரு கோடு போட்டுருவாங்க அதன் வந்து வெ வெள்ளா கலர்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க புளிச்சின் பவுடர் போட்டு ஒரு போர்டே வச்சுருவாங்க அப்போ தான் என் பையனு கொஞ்சம் ஒரு வயசு பிள்ள பால் குடுத்துட்டு இருந்தேன்னா ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப போது பாத்தீங்கன்னா அந்த வாசலுக்கு வரு எவ்ளோ காசு குடுத்துனாலு வாங்கி இதா ஆகு வேற சம் சாப்படுறதுக்கு எதுமே இல் இது அந்த மாரிதா கஷ்டப்பட்ட கொரோனா டைம்
ஓ இல்ல தோழி நாங்க வந்து இந்த கொரோ ஆஹா இல்ல தோழி கொரோனா பீரியட் இல்ல நாங்க வந்து அந்த அளவுக்கு மோச சும்ம இல்ல நாங்க இருந்தது வந்து அந்த டையத்துல காரைக்கால்லா இருந்தோ ஆ எங்களுக்கு நல் இருந்து சென்னையில இருந்து அப்ப கெளம்பிட்டோ அதனால நாங்க அங்க இருந்தனால கொரோனா பீரியட்ல எங்களுக்கு அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆல என்ன திங்ஸ் நாங்க அங்க போய் ஒரு ரெண் ண்டு வார்த்தை இந்த மாரி இதா அதனால திங்ஸ்கு மட்டும் கடையில மேக்ச்சிமம் வா போய் வாங்கிட்டு வந்துருவோ எல்லாமே வீட்ல செய்யிற மாரி
ம் ஒரு பலசர கடைக்கு போணும்னா கூட ஒரு பழசரக்கு வாங்கணுனா கூட நம்ம அ அந்த பலசர கடைக்காரருக்கு ஜிபே பண்ணி விடணு மெசேஜ் பண்ணி விடணு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இந்த போர் இல்லா வேணும் சொன்னோம்னா அவ கொண்டு வந்து நம்ம வாசல்ல வச்சுருவாங்க அவங்க டெலிவரி ஜ கொண்டு வறதுக்கான சார்ஜஸ் வந்து நூறு ரூபா பத்து ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலு அதே காசு தான் இப்ப ஆயிர ரூபாய்கு பொருள் வாங்கினாலு அந்த காசு தா இப்ப அந்த மாரி போட்டாங்க போட்டு இதா அப்டி வாங்கனு வாசல்ல வந்து காய்கறி ஜூஷூ எல்லா
உங்களுக்கு அந்த மாரி வந்துச்சுயா ஆனா எங்களுக்கு வந்து தெருவுலேயே வண்டி வ இப்பெல்லா அவுங்க அமுல் முதலமைச்சர் அந்த டத்துல இருந்தவங்க வந்து தெருவுல நீங்க எங் யே வர வேண்டா இது பண்ண வேன்னா உங்களுக்கு மாடும் காய்கறி வண்டி மட்டும் வந்துருச்சு அது டெய்லி வரு து அது வந்து கொஞ்ச காய்கறி ரேட்டும் கம்மியா இருந்துச்சு பிளஸ் நம்மளும் அங்கேயே வாங்கிட்டு அந்த காய்கறிய உடனே நம்ம அப்படியே வீட்ல எடுத்துட்டு வந்து உள்ள சமைக்க கூடாது மஞ் சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வெளில அ க இது வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்போலா டெட்டால் ஆமா அதுக்கப்புறம் தான் டெட்டால்
வேற ஏதோ சானிடைசர் சானிடைசர்
ஆ ஆமா தோழி சானிடைசர் அதிகமா யூஸ் பண்ணுவோம் அதே மாரி டெட்டால் வந்து துணிகளுக்கு யூஸ் பண்றதுக்கு டெட்டால் அதிகமா யூஸ் பண்ணோம் தோழி தோழி கால் முடிய போது நன்றி தோழி
நன்றி தோழி பேசலாம் நான் ப்ரியாயிட்டு பேசுறன் ம் ம்
ஓகே பா